ஹலோ
நல்லா இருக்கறீங்களா
நல்லா இருக்கறேன் ந நீங்க நல்லா இருக்கிறீங்களா எப்படி இருக்கீங்க குழந்தைங்களாம் ஸ்கூலுக்கு போயிட்டாங்களா சமைச்சாச்சுங்களா என்ன சமைச்சீங்க
ஆஹ் குழந்தைகளுக்கெல்லாம் ஸ்கூலுக்கு போயிட்டாங்க சமையல்ல எங்கங்க எப்ப செய்யறதுன்னு தான் இன்னைக்கு புளி சாப்பாடு வேணுனாங்கன்னு தாளிச்சு குடுத்துங்க புளி சாப்பாடு தாளிச்சு கொஞ்சம் ஊருகா வச்சுங்க ஆஹ் சாப்பிட்டுக்குவாங்க அதனால ஊருகா மாங்காய் ஊருகா வச்சு குடுத்துட்டு இருக்கேங்க நீங்க
சேரி சேரிங்க நானும் இதான் சாம்பாரு இதெல்லாம்தாங்க இப்போ நீங்க ஊர் ஊர்கா சொன்னீங்க இல்லைங்க எப்படி நீங்க போட்டதுங்களா இல்ல கடையில வாங்கினது
நாங்க எப்பவுமே ஊருக போட்டுத வச்சு போனுங்க ஆஹ் கடையிலல்ல வாங்கறதெல்லாம் வந்து ஏததோ சேத்துறாங்க உடம்பு கொத்துக்காதுன்னு போட்டு நாங்க வீட்லயே செஞ்சுக்குவோங்க நீங்க
நாங்களும் வீட்டுலதான் செஞ்சுக்கிறதுங்க எனக்கு என்ன மாங்காய் ஊருகா மட்டும் தான் போட தெரியுங்க எங்க அத்தைைகளுக்குல்லாம் நல்லாம் நிறைய தெரியுங்க ஆனா எனக்கு மாங்காய் ஊருகா மட்டும் போட்டிருக்கறேங்க இந்த தடவை கொஞ்சமா போட்டு வச்சிருக்கறேங்க
சேரி சேரிங்க எங்க வீட்லயே மாமியார்த வந்து ஊரு காய் எல்லாம் போடுவாங்க இப்ப வந்து அப்படியே கொஞ்சம் பாாரத்து பார்த்து நானும் பழகிட்டுன்னு வைங்களே நீங்கள எம் எப்படி போடுவீங்க மாங்காய் எல்லாம்
மாங்காய் என்னங்க நம்மஹ அஹ் அறுத்து வச்சறதுங்க அறுத்து நம்ம தேவைக்க அளவு அறுத்து வச்சுட்டு இத்தனையோ ஒரு பத்து நிமிஷம் வெயல ஃபஸ்ட் நல்லா கழுவிரணுங்க அறுக்காதுக்கு முன்னாடியே நல்லா கழுவி ஒரு துணி இருக்கு தொடச்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் அப்புறம் அறுத்துட்டு
அ
அப்புறம் அறுத்துட்டுங்க அதுக்கப்புறம் வந்து ஒரு பத்து நிமிஷம் ஒரு த நல்லா துடைச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறம் அறுத்தட்டு அதுக்கப்புறம் வெயில ஒரு பத்து நிமிஷம் வச்சு எடுத்துடுவங்க எடுத்து வச்சுட்டு அப்புறம் நம்ம உப்புல ஓட நல்ல ஒரு மூணு நாள் நல்ல குளிக்க குளிக்கி குளிக்கி குளிக்கி ஊற வச்சடுறதுங்க நல்லா மூணு நாள் நாலு நாள் ஆனைவிட்டி நல்லெண்ண வாங்கிட்டு சுத்தமான நல்லெண்ணங்க செக்ல ஆ நல்ல பண்ணுவாங்க அப்புறம் நல்ல எண்ண வச்சு நல்லா கொதிக்க வச்சு அ அப்புறம் எப்பயுமே கடுகு கொஞ்சம் இஞ்சி கருவப்பிள்ள எல்லாம் போட்டு அந்த மாங்காய் போட்டு நல்லா கிண்டிட்டு அதுக்கப்புறம் ஒரு கைப்படி நம்மளுக்கு தேவையலவுக்கு காரம் தெரியும்லங்க அப்புறம் எப்பயுமாந்தாங்க அந்த மிளகா அப்புறம் கடுகு அதுக்கப்பறம் வெந்தைய ஒரு ட்ரை ரோஸ்டு பண்ணிட்டு அதுக்கப்புறம் அரைச்சு அப்புறம் இதுக்குள்ள போட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு உப்புதான் நம்ம போட்டு வச்சிருக்க ஆனா உப்பு பாார்த்து போட்டா போதுங்க அதுக்கப்புறம் நல்லா இது பண்ணிட்டுது நல்ல பண்ண அப்படியே ஊற வச்ச வச்சிறத நல்லா வணக்கிட்டோம்னா கெடாம இருக்குது ஒரு ஒரு ஒரு வருஷத்துக்கு கிடாம இருக்குங்க அப்படிதான் நான் போட்டுட்டு இருக்கறேன் நீங்கங்க
நாங்க அப்படித்தணுங்க நீங்க மாங்காய் நல்லா துண்டு துண்டா பொடி பொடியே அரிஞ்சுங்க உப்பு போட்டு நீங்க சொன்ன மாரி தேணுங்க நல்லா குளிக்க குளிக்க ஒரு ஒரு நாளைக்கு இன்னைக்கு குளிக்க வைப்போங்க காலையில எழுந்திரிச்சதையும் வெயில்ல கொஞ்சம் நேரம் காய வச்சு எடுத்து வச்சிருவோங்க சாயங்காலம் எடுத்துவச்சு அதே மாரி முடிச்சு ஒரு மூணு நாலு நாளைக்கு குளிக்கி குளிக்கி எடுத்து வச்சு போட்டுருக்கோம் நல்லெண்ண எண்ணெய் வந்து ஊரு காய்க்கு எப்பவுமே நிறைய ஊத்துவாங்களாச்சுங்கனால இதயம் நல்லண்ணய வாங்குவோங்க வாங்கிட்டு வந்து ஊத்தி கடுகு வெந்தியோ அதெல்லாம் போட்டுங்க அப்புறம் அரைக்கிறதுக்கு அதே போல வெந்தியோ வர மிளகாய் எல்லாம் போட்டு பவுட்ராட்டா பண்ணிங்க வெந்தியோ அதெல்லாம் போட்டுங்க போட்டு நல்லா தாளிச்சுட்டு உப்பு எப்பவுமே ஊரு காய்க்கு வந்து கொஞ்சம் உப்பும் எச்சா இருக்கும்ங்க அப்ப வந்து சீக்கிரம் கெடாம இருக்குங்க அதனால போட்டுங்க செஞ்சு வச்சோம்னா நீங்க சொன்ன மாரி வருஷ கணக்கானாலுமே ஊறு நல்லா இருக்குங்க அப்புறம் நம்மளுக்கு வந்து கடில வாங்குற ஊறுகாய் பிடிக்காதுங்க நாம் செஞ்சு சாப்பிட்டு பழகிட்டோம்னா கடை ஊறுகை வந்து பிடிக்காதுங்க அப்புறம் ஊக நல்லாவும் இருக்காதுங்க கடையில வாங்கறது
எலுமிச்சி பழம் ஊருக்கெல்லாம் எப்படி போடுவீங்க மாங்க
அ ஊறு தான் போடுவங்க ஊரு த மாம்பழம்ஊறு மாங்காய் ஊறுகாயும் அப்படி எதுங்கு மாங்காய் ஊறுகாய் மரியாதை எலும்சைங்க ஊறுகாயும் போடுறதுங்க என்னங்க மாங்காய் வந்து ரொம்ப தண்ணி ஊடாது எலம்சிங்க ஊறுாய் தண்ணி விடுறங்காட்டி கொஞ்சம் வெ வெயில் நல்லா காய வைக்கணுங்க காய வைக்காம தண்ணியோட எடுத்து போட்டோம்னா சீக்கிரம் கெட்டு போக அந்த பூஞ்சா நாட்டா புடிச்சுக்குங்க அதனால வெயில் கொஞ்சம் நல்லாவே காய வைக்கணும்ங்க எலுமிச்சிம்பழம் ஊறுகாயை மட்டும் நல்லா காய வச்சு அப்புறம் அதே போலதானுங்க எப்பவுங்க மாங்காய் ஊறுகாய்க வணக்க மாரியே வணக்கணு நாங்க இந்த வாட்டி என்னங்க நெல்லிக்காய் மரத்துல நிறைய காய்ச்சிருக்குதுன்னு போட்டு நல்லா அந்த காய் சதுறதுல போட்டு சீவிங்க அஹ் எடுத்து போட்டு அதே ஊறு காய் மாரியே தொக்குமு செஞ்சவங்க ஊர் கையும் செஞ்சவங்க அவ்வளவு நல்லா இருந்துச்சுங்க அதுக்கு வந்து கொஞ்சம் கரும்புச்சக்கர ஆஹ புளி கரைசல்ு எல்லாமே ஊற்றி செஞ்சவங்க அதுவும் ஊர் கையாட்டாவே அவ்வளவு நல்லா இருந்துச்சுங்க கொஞ்சம் கூடவே தொக்குன்ன செஞ்சிருந்தவங்க ஊர் க செஞ்சு அததுஞ்செஞ்சு அவ்வளவு நல்லா இருந்துச்சு வத்துக்குங்க நெல்லிக்கை அந்த கசப்பு புளிப்பு ஒண்ணுமே தெரியலலைங்க
ஆமா இப்ப பாத்துட்டீங்கன்னா இப்ப ரீசென்டா தக்காளி வேலை கம்மியாச்சு பார்த்தீங்களா அப்ப நானும் கூட கொஞ்சோ த. களி வந்து எடுத்து ஊருகா மாரி போட்டு வச்சுட்டேங். க ஃரிட்ஜ் இருக்குதுங்களா. ஜ ஃப்ரிட்ஜ் குள்ள வச்சுக்கிறது எப்படி போடனும்னாங்க நல்லா தக்காளி இதே மாரிதாங்க தக். தக்காளி வந்து நல்லா கழுவி நல்லா முழுசா கழுவி துணியில வச்சு சுத்தமாக தொடச்சி எடுத்துட்டுங்க. நல்லா மிக்சி ஜார்ல குட்டி குட்டியா கட் பண்ணி எடுத்து வச்சறதுங்க. எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறோ அது தனியா எடுத்து வச்சுட்டு இத்தினி புளி போடணுங்க புளி லைட்டா வறுத். த்துட்டுங்க அதே வந்து இந்த தக்காளி கூடயே அரச்சிக்கணுங்க. அரச்சு எடுத்து வச்சுட்டு அப்புறோ நல்லெண்ண ஊத்திட்டுங்க நம்ம லைட்டா வந்து இன்னொரு கடாயில வந்து கொஞ்சோ வடக்கல்ல உ கடுகு வெந்தயோ அதெல்லா போட்டு நல்லா பெருங்காயம் இதல்லா. போட்டு நல்லா கருகாம கருகுபடாம வருறுத்துட்டு. மிக்சி ஜார்ல அதயும் நல்லா பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கிறதுங்க. அப்புறோ நம்ம அரச்சத தூக்கி கடுகு கருவாப்புல நல்லெண்ணிலா ஊத்தி போட்டு இந்த இத போ தக்காளி ஊத்திருதுங்க நல்ல சுண்ட. சுண்ட சுண்ட சுண்ட நல்லா வணக்கிட்டே இருக்கணு வணக்கிட்டு கொஞ்சோ பூண்டும் போட்டுக்கலாங்க. பூண்டு குட்டி குட்டிய கட் பண்ணி அந்த எண்ணெயிலயே போட்டு அப்புறோ இதும் போட்டு நல்லா இது பண்ணிட்டே இருக்கணுங்க நல்ல சுண்ட சுண்ட வதக்கிட்டே இருக்கணு நல்ல சுண்ட சுண்ட வணக்கிட்டு அதுக்கப்புறோ இந்த. அரச்சது உள்ள தூக்கி கொட்டிட்டு இத்தினி நம்ம வரமிளகா வரமிளகாத் தூளும் போடுலா வரமிளகாய் வறுத்து அரைக்கவும் செய்யலாங்க நம்மளுக்கு எது விருப்பமோ அது போட்டுக்கலாங்க. அது போட்டு நல்லா உப்பு இதெல்லாம் போட்டு நல்லா கிண்டிட்டே இருந்து நல்லா ஊறுகா பக்குவத்துக்கு. பொதுன்னு இறக்கி வைச்சு ஆற வச்சு ஒரு டப்பால போட்டு பிர்ஜிக்குள்ளயு வச்சுக்கலா வெளிய வச்சு ஒரு மாசத்துக்கு நல்லா இருக்கு பிரிட்ஜக்குள்ள வச்சு மூனு நாலு மாசத்துக்கு நல்லா இருக்குதுங்க. இப்ப அ அப்பறோ இட்லி தோசைக்கு தொட்டுக்குறக்கு நல்லா இருக்கும் நம்ம இப்ப டூர் எல்லாம் போறோம் பாத்தீங்கன்னா சப்பாத்தி எல்லா எடுத்துட்டுங்க இந்த மாரி. து இந்த ஊருகா மாரி நல்லா இருக்குங்க தக்காளி ஊருகா. அதுக்கப்புறோ சாப்பாடுக்கும் நாமி சாப்புறத்துக் சூப். அப்புறோ இருக்குங்க.
அதாங்க நா இதுவரைக்கும் நா தக்காளி ஊறுகா செஞ்சது இல்லைங்க. அப்புறோ நீங்க இப்ப சொல்றத கேட்ட ஒரு நாளைக்கு நானும் செஞ்சு பாக்குறனுங்க குடுத்துரணுங்க சாப்பிட்டு பாருங்க எப்படி டேஸ்ட்டா இருக்குதுன்னு செஞ்சு பாக்கலாங்க நானும் செஞ்சு பாக்கறனுங் தக்காளி ஊருகா இல்ல இதுவரைக்கும் போட்டது இல்லைங்க. ஆஹ அது நல்லாத்தே இருக்குன்னு சொல்லிருக்கேங்க செஞ்சு கொடுத்துருக்கறாங்க சாப்புட்டு இருக்குறங்க ஆனா நா உண்ணும் போட்டது இல்லைங்கோ பாக்கலாங்க ஒரு நாளைக்கு செஞ்சு பாக்கறனுங்க நீங்க சொன்ன மாரி.
பூண்டு ஊறுகல்லா கடையில வாங்குறமல்லங்க அந்த எலுமிச்சம்பழத்துல அந்த மாங்காயில ஒரு புளித்தன்ம வரும் இது வரும் நல்லா இருக்கும் இந்த பூண்டு ஊறுகாய்ல்ல எப்படி செய்யறாங்கன்னு எனக்கு தெரியமாட்டேங்கு. து உங்களுக்கு எது தெரியுங்களா பூண்டு ஊறுகா.
பூண்டு ஊறுகாய் வந்து எல்லாத்துக்குமே வந்து கொஞ்சோ எண்ணெ உப்பு அதிகமா இருக்கோணுங்க பூண்டு ஊறுகாய் நானு உன்னு அதிகமா செஞ்சு பாத்தது இல்லைங்கோ. ஆனா எங்க வீட்டு பக்கத்துல இருக்கறக்கா அந்த அவங்க செஞ்சு கொடுப்பாங்க சாப்பிட்டு இருக்குறங்க அது நல்லா இருக்குதுங்க ஒரு நாளைக்கு. அவங்ககிட்ட கேட்டுங்க எப்படி செய்யறது என்னன்னு கேட்டுட்டுங்க. உங்களுக்கும் சொல்ற நீங்களும் செஞ்சு பாருங்க கொஞ்சோ செஞ்சும் குடுத்து உடுற சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்குதுன்ட்டு அப்புறோ கடைகள்ல வாங்குற ஒரு சிலது பாத்தா நல்லா இருக்குதுங்க ஒரு சிலது பாத்தா புடிக்க மாட்டேங்குது. அதனால கடையில வாங்கறது இல்லைங்க மேக்சிமம் நம்ம ஊட்லயே செஞ்சுக்கிறதுங்க எல்லா.
அப்புற பாத்துட்டீங்கன்னா இங்க பழைய கடையில எல்லா பெட்டி கடையில எல்லா பழசு இப்போங்க ரொம்ப வருஷோ ஆச்சு இந்ந ம மட்டை ஊறுகால்லாம் பாத்து நீங்க மட்டை ஊறுகால்லா சாப்பிட்டு இருக்கிறீங்களா.
ஹ சாப்புட்டுருக்குறங்க நல்லா இருக்குங்க நல்லா இருக்கு. அப்பறோ அந்த இலையில வச்சு குடுப்பாங்க தெரியங்கள இலையாட்டோ. அது வச்சோம்னா அதுவும் நல்லா இருக்குங்க அப்பெல்லா வந்து அதிகமா எழும்ச்சங்கா ஊறுகாதா அதிகமா வைப்பாங்க மாங்கா ஊறுகாய் எல்லா இருக்காதுங்க பாத்தோம்னா அந்த இலையில மடிச்சு குடுத்தாங்கன்னா. அட அதைய ஓபன் பண்ணோம்னாலே அது அப்படி ஒரு மனமா இருக்குங்க நாம செய்யறதும் கூட அப்படி மனம் தெரியமாட்டேங்குதுங்க. அது என்னவோ அது என்ன ஓடுவாங்கன்னே தெரியங்க அப்படி ஒரு மனமா இருக்குங்க நீங்க பாத்துருக்கிறீங்களா.
ஆஹ நல்லா இருக்குங்க அது எல்லா தேக்கெல தானேங்க தேக்கெல இதுல வப்பாங்கன்னு நனைக்கிறங்க. அந்த தேக்கெலைய வச்சுட்டு. அது ஊருகா வச்சு குடுப்பாங்க சூப்பரா இருக்குங்க நீங்க சொல்ற மாரிதா. ஓபன் பண்ணாலே மனம் அப்படி இருக்கு அந்த ஊறுகா வச். சு சாப்பாட ஃபுல்லா முடிச்சுறுலா அந்த மாரிதா இருக்குங்க அப்புறோ பாத்துட்டீங்கன்னா எம் புள்ளைக்கிள்ளாங்க அவளுக்கும் கூட என்ன தெரியுதுன்னு தெரியல இப்ப நா மாங்கா ஊறுகா போட்டு வச்சிருக்க வெறும் தயிருங் நல்லா கெட்டியா இருக்கணும் நம்மளுக்கும் கூட கொஞ்சோ தண்ணியாட சாப்பிட்டுருக்கோ அட்ஜஸ்ட் பண்ணி ஆனா என் குழந்தைக்கல்லா. பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்க சாப்பாடு வெறும் தயிர் மட்டும் நல்லா பிணைஞ்சு அந்த ஊறுகா மட்டும் ஒரு ஸ்பூன் பக்கம் வைக்கணுங்க. ஒரு ஸ்பூன் பக்கம் வச்சுட்டு அப்புறோ பிணைஞ்சு குடுக்கோணுங்க அது வாட்டுக்கு சிவனேன்னு சாப்பிட்டுக்கிற எந்த பிரச்சனையும் இல்லைங்க.
அதாங் இங்க போய் எங்க வீடலயுமே தம்பி வந்து தயிர் எல்லா ஊத்திக்க மாட்டானுங்க அவனுக்கு தயிர்னாலே பிடிக்காதுங்க அதே பாப்பா இருக்குது பாருங்க தயிர் நெறைய ஊத்திக்குவாளுங்க ஊறுகாய்னா சும்மா கூட வச்சு வச்சு தோசைக்கும் கூட ஊறுகாய்தா வச்சு சாப்புடுறன்ட்டு சாப்புடுவாளுங்க அவ ஊறுகாயின். அவ்ளோவு பிரியமா இருக்குங்க அதுவும்ங்க பாருங்க மாங்காய் ஊறுகாய்னா அவ்ளோ ரொம்ப பிடிக்குங்க அதே வந்து பையனுக்கு மாங்காய் ஊறுகா புடிக்காதுங் பூண்டுஊர்காதா புடிக்குங்க. அவனுக்கு தனியா பூண்டு ஊறுகா வேணுங்க பாப்பாக்கு தனியா மாங்காய் ஊறுகாயன வேணும்ங்க இந்த மாரி ரெண்டு பேத்துக்கு ஒவ்வொரு ஊறு. சேரிங்கோ. பார்த்தா வூட்ல எல்லாருமே ஊறுகாய்னா கொஞ்சோ நல்லாவே திடீர்னு பாருங்க எங்காச்சும் வெளியே போயிட்டு வர்றோ. தோசைய ஊத்துற சடனி கீது அரைக்கிறக்கூட நேரமாயி போச்சுன்னா ஊறுகாய் வச்சுங் கூட எல்லாரும் சாப்பிட்டுக்குவாங்க நம்ம வூட்ல அந்த பிரச்சனையும் இல்லைங்க இல்லைங்களா.
ஆமாங்க கண்டிப்பா நீங்க பூண்டுஊறுகாலாம் செஞ்சீங்கன்னா குடுத்து வுட்டுருங்க அப்புறோ உங்களுக்கு மேல எனக்கு கோவம்தா வந்துரு பாத்து. இப்ப எனக்கும் பூண்டு ஊறுகானா அவ். அவ்வளோ ரொம்ப புடிக்கு.
சேரிங்க கண்டிப்பா குடுத்துரணுங்க இப்ப பாருங்க கொஞ்சோ வேல இருக்குது அப்றோ பேசலாமங்கோ.
ஆஹ சேரிங்க வைக்கறங்க.